ஹலோ அ கேக்குதாம்மா
ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குதுக்கா நா
ஹலோ ஆ கேட்குதுமா
ஹ ம்
சொல்லுங்க என்ன எமெர்ஜென்சி காலா
அ ஆமாக்கா ஃப்ரெண்டு ஒருத்தங்க பேசினாங்க ஸ்கூல்ஸ் ப்ரெண்டு
ம்ஹூம் ஆஹா ஸ்கூல் ப்ரெண்ட் எல்லா இன்னு கனெக்ஷன்ல இருக்கீங்களா
ஆ ஆமாக்கா பேசுவோ டைம் இருக்கிறப்ப அப்பப்ப பேசுவோங்க்கா
ம் ம் சேர் சேர்
ஓகேக்கா
சேரி அப்பறோ வேற எதாவ் டவுட்ருக்கா டெய்லரிங்ல
ஆ ஆமாக்கா எனக்கு தையல் நீங்க தையல் வீடியோ எதாது வெச்சிருக்கீங்கிளாக்கா நீங்க கத் ட் பண்ற வீடியோலா பிளவுஸ் கட்
நாளா வீடியோலாம் போல்லாமா எதுவு அதெலாம் போல்ல நானே வீடியோ பாத்துதா கத்துகிட்டே
ஓகேக்கா இல்ல யாரோட வீடியோ பாப்பீங்க பர்டிகுலரா ஒருத்தவங்களோடத மட்டு பாப்பீங்களா
பாருங்களா ஈகள்னு இருக்கு
ஓகேகா
அவரோடது அவர் வந்து ஜென்ஸு அவரோட அவரோடது ஈஸியா இருக்கு அவர் போடறதெல்லா மோஸ் அக்சுவலி லேடிஸ் வந்து வீட்டுல தெக்கிறத விட ஜென்ஸ் கட்டிங் கடையில தெக்கிறாங்கல்ல அவங்களோடது வந்து கரெக்டா இருக்கு அவங்களோடது ஃபினிஷிங் கரெக்டா இருக்கு அந்தனால அவரோடதுதா நாப் ஃபாலோ பண்ணி பண் கத்துகிட்ருந்தே அவரோட ஃபினிஷிங் வரணுன்ட்டுதா அவரோடது ஃபாலோப் பண்ணி கத்துகிட்டே
ஓகேக்கா ஓகே சூப்பரு எனக்கு ஷேர்ப் பண்ணுங்க அந்த
அவரோடது இல்ல நா வேற போன் அத சொன்னேல்லே அது ஸ்டார்டிங்ல கத்துக்கிட்டது எப்டி ஒரு நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் பிஃபோரா கத்துக்கிட்டது அவரோட இது சேனல் வந்து இந்த போன் வாங்கினதுல இருந்து நா பேஸ்புக் இதெல்லா வந்ததுல இருந்து நா எதிர் பண்ணவே இல்ல இப்பலா இன்ஸ்டாகிராம்லலா அப்பல்லா ஃபோனே கெடையாது டென் இயர்ஸ் பேக்லா வந்து என்கிட்டஸ் வெறு பட்டன் ஃபோன் தா இருந்துச்சு என்ட்ட
ஓகே
எ ஹஸ்பண்ட் வரும்போது அவர் அவரு அந்த யூடியூப்ல தானே நம்ம பாப்போம் இப்ப இன்ஸ்டாகிராம்லனா நம் ம இதுப் பண்ணி வெச்சுப்போ யூடியூப்ல ஒரோட வீடியோ எடுத்து அவங்க இதுலதா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்க நைட்டு தா வருவாங்க அவங்க இதுல வீடியோ பாத்து வச்சுக்கிட்டு நா பண்ணதுதா அப்டிதா ரொம்ப நாள் இருந்தே நா பாப்பா பொறந்ததுக்கப்புறம் தா எனக்கு ஸ்மார்ட்ஃபோனை வாங்கி கொடு
ஓகேக்கா ஓகே எனக்கு எப்டியாவுது தையல் நல்லா கத் த்துக்கிட்டு டெவலப் பண்ணனும்கா அதை கத்துக்கற ஆர்வோ அதிகமா இருக்
ஆ நீங்க அதத்தான் சொல்ற நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் ரெண்டு பசங்க தான உங்களுக்கு
ஆமாக்கா
அப்போ கொஞ்சோ கஷ்
எங்க ஆ இப்ப கொஞ்ச கஷ்டமாதா கா இருக்கு பசங்கள பாத்துக்கவே கரெக்ட்டா இருக்கு நா ரீசெண்டாக்கா இப்போ பவுச்சு ஒண்ணு பாத்தே கா வீடியோ அது பாத்தோனே ஆசையா இருந்துச்சு சேரி அ பையனுக்கு தச்சு குடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அ ரெண்டு பவுச்சி தச்சேன்கா ஜிப்பு வச்சு அவனுக்கு நல்லா பர்ஃபெக்ட்டா நல்லா வந்திருந்துச்சு பாக்கவே ஆசையா இருந்துது அப்பற துணி ணி எல்லா மடிச்சு வச்சுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே மாதிரி செஞ்சே கா அதுவே ஸ்டிச் பண்ணுனே அத மாரிலாம் நெறைய இருக்கு, ஆசையா இருக் இக்கு பாத்தா ஆனா இந்த பளவுஸ் மட்டும் பயம் பயமா இருக்கு கட் பண்ணிட்டா வீணா போயிடுமோ சரி இல்லாம பேய்டுமோ தப்பு பண்ணிடுவோமோ
முப்பது ரூபா ஐம்பது ரூபா தா வரப்போது வீணா போனா தூக்கி ஒரு தடவ போடுவீங்க தூக்கி கறித்துணிக்கு போட்டுட்டு அடுத்த வேலய பாக்க வேண்டியதா இதுல என்ன இருக் க்கு அதுலயு பிளவுஸ் பிட்டு நம்ம வாங்கவே வேண்டியதில்ல எனக்கெல்லா வந்து இந்த ஆடி மாசம் வந்துச்சுனு வச்சுக்கோங்க வச்சு குடுக்குறதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க அந்த பிளவுஸ் பிட்டே ஒரு இருவது முப் முப்பது வந்துரும் எனக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருந்தே இப்ப நம்ம கட்ட போறோம்னா நம்ம அத யூஸ் பண்ணலா நம்ம கட்டவே போறது இல்ல அந்த பிளவுஸ் பிட்டு என்ன பண்ணுவேனா யாராவது தைக்கிறதுக்கு கொடுக்க வர்றாங்கல்ல அவங்க வந்து அவங்கள்டே வித்துடுவ நானு
ஓகேக்கா சூப்பர் சூப்பர் எங்க என்டயு இருக்கு க்கா நெறைய பிளவுஸ்லா இருக்கு அம்மா கிட்ட அங்கல்லா இருக்கு
நீங்க ஃப்ரீயா மத்தவங்களுக்கு தச்சு கொடுங்க இதெல்லா என்ன இருக்க போது
ஓகேக்கா நா நீங்க சொன்னதுக்கு அப்றோ கொஞ்சோ ஒரு மாரி பண்ணலான்னு ஒரு தைரியம் வந்திருக்கு
நீங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு இது மாரி ஃப்ரீயா தச்சு குடுங்க கரெக்டா இருந்தா போட்டுக்கட்டு கரெக்டா இல்லன்னா என்ன மிஸ்டேக்குங்கிறது நீங்க திருப்பி வாங்கி பாக்கணும் அத அதுக்காகவே நீங்க அத வச்சுக்கணும் கரெக்டா இல்லன்னா உங்கள டிஸ் டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கள எந்த எடத்துல கரெக்டா இல்ல போட்டு காமி எனக்கு அப்டின்னு சொல்லி போட்டு காமிச்சு இது இந்த அது தா நீங்க திங்க் பண்ணணு அந்த எடத் இதுலதா நீங்க மாத்துறது என்ன பிரச்சன அப்படிங்கிறதுனா
ஓகேக்கா நா கண்டிப்பா செய்றேன்கா உங்ககிட்ட என்ன மிஷின் இருக்கு
ஏன்ட சின்ன மிஷின் தா அ
ஓகேக்கா. பவர் யூஸ் பண்றீங்களா
ஆமா பவர் தா மோட்ரு தா
ஓகே கா ஓகே கா
அதா மிதிக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா டெலி மாசமா இருக்கும் போது தான வாங்குன மிதிக்க கூடாதுல்ல மிதி மிதிக்கக் கூடாதுன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன மோட் கரெக்ட்டு தா அதனால மிதிக்காம நா என்ன பண்ணணுமோ பண்றே அபடின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி டைலரிங் கிளாஸு போன நானு எனக்கு டூ ஹவர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்டின்னு சொல்லி அவங்களே சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க
ஆமா இதை மாதிரி சிட்டுவேஷன்ல நீங்க ரிஸ்க் தான் எடுத்திருக்கீங்க ஆனா ரிஸ்க் எடுத்தாலும் அத கரெக்டா சாதிச்சுட்டீங்க்
ஆம்மா அவுங்க பேமண்ட்டுக்காக நா சொல்லலம்மா நீங்க வந்து சேந்தா என்ன நாங்ளே பணங் குடுத்துட்டு வந்து சேர்றோங்றோ நீங்க என்ன சேத்துக்க மாட்டேங்கறீங்கங்க நா பேமண்ட்டுக்காக சொல்லலமா ஒனக்கு தெரில இப்போ சின்ன பிள்ளையா இருக்கறதுனால தெரில ஒன செட்டாகாது இதேதா சொல்லிட்டிருப்பாங்க என்ட்ட
ஆ ஓக்கேக்கா
நானு விடவே இல்ல எ என்னோட அண்ணி க்ளாஸ் போய் கத்துகிட்டாங்க
ஓகேக்கா
கிளாஸ் போய் அ அண்ணீ மீன்ஸ் என்னோட அத்த பொண்ணுதா கிளாஸ் போய் கத்துகிட்டாங்க ஃபார்மலா இந்த ஒன் இயர் முடிச்சு ஒன் இயர் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லா பண்ணி கத்துகிட்டாங்க அந்த பிள்ளயே வேண்டாத டவுட் கேக்கு நேத்திகூட வந்து ரெண்டு நாளா என கூப்டுட்டு இருந்துச்சு எனக்கு வந்து இத என்னனுப்பாரு என்னனுப்பாரு அப்டின் சொல்லி
உங்க ஆர்வொந்தா ஒங்கள இந்தளவுக்கு உயர்த்திருக்குன்னு நா நெனைக்கிற
ம் உயர்த்துக்கு நா போகல்லா இல்ல அந்த எண்டுக்கெல்லா போகவே இல்ல இன்னு மேல் எல்லா போகல அந்த அந்த இதெல்லா நாலேஜ் கொஞ்சோ நம்ம அத பத்தி தெரிஞ்சு வெச்சிருக்காங்க
ஓகேக்கா இத நீங்க விட்றாதீங்கக்கா கண்டிப்பா இந்த நாலேஜ யூஸ் பண்ணுங்க இத வெச்சு நீங்க கண்டிப்பா பெரிய பெருசா எதாது சாதிச்சிருங்க
பாப்போ
கண்டிப்பா பண்ணுங்கக்கா அக் ம் ஓக்கேக்கா
அதுக்குள்ளார நீங்க இது பண்ணு அங்கல்லா வந்து மெட்டீரியல்ஸு இந்த இது லேஸ்ல்லா கம்மியா விக்குன் சொல்வாங்க
ஆமாங்க்கா எங்கப் டா.. டாரிஸ்ன்னு ஒரு ஊருருக்கு அங்க போனா எல்லாமே கம்மியா கெடைக்குன் சொல்றாங்க ஆ உங்க மாரி இவ்ளோ ஆ ஆர்வமா இவ்வளவு புத்திசாலியா இருந்தா கண்டிப்பா அம் அங்கலா போய் பர்ச்சேஸ் பண்ணி பெருசா பண்ணிந்துருக்கலா எனக்குதா அந்த பயோ
உங்க வீட்லிந்து பக்கமா அது
பெருசா பண்ண முடில ஆ இல்லக்கா அது ஒரு ஒன் அவர் ஆகு
ஒன்னவர் ஆகுமா அதேதான் நா சொ சொன்னேல்லையா எங்க சின்ன மாமியார் அங்கிருக்காங்க அப்டின்னு சொல்லி அவுங்களு வந்து அங்கேந்துதான் எனக்கு அவுங்களூ சூப்பரா தெப்பாங்க
ஓகேக்கா
அவுங்கதான் வந்து என்ட்ட சொன்னாங்க இங்கெல்லா நெறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாருக்கு அவுங்க லேஸ் எல்லா
ஆமான்க்கா அது அவுங்க வந்து அதே தொழில் அது மாதிரி நெறையா கலெக்ஷன் வெச்சிரு ப்பாங்க அதனால் நம்ம எல்லா மாடல்ஸுமே இங்க பாத்து எடுக்லா
ஒரு மீட்ரு வாங்னாலே முப்பரூவா அம்பரூவா சொல்லுவாங்க அது நம்ம ப த்தும் பத்தாம வாங்கணு அந்த லேஸ்ல்லா
ஆமாங்க்கா
ஆ‌ ஏனா நம்ம வெச்சு குடுக்கறோ இப்போ நார்மல் ப்ளௌஸ் டூ ஹண்ட்ரட் னு வெச்சுக்கோங்ளே இந்த லேஸ் வாங்கறதே ஒரு அறுவது எழுவது வந்திருன்னா அவுங்க ஸ்டிச்சிங் ப்ளௌஸுக்கு த்ரீ ஹண்டரட் த்ரீ ஃபிப்டி இவ்ளோதான் குடுப்பாங்க இப்ப நமக்கெதுவு இது ஏ ரொம்ப இதா வராது ஏனா நம்ம இங்கிருந்து பெ ட்ரோல் போட்டு போய் வாங்கி நமக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிதான வாங்கனு இப்டி போய் கடைக்கு போய் வா என்னன்னா ஒரு ஒன் அவராவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணனு
ஆமாங்க்கா ஆமா
அதனால வந்து நமக்கு பெருசா எது வராது அதுல அதனாலயே வந் வே இந்த மாதிரி மொத்தமா வாங்கி வெச்சுட்டானா நமக் செய்யவே செய்யாது
நல்லது ஆமாங்க்கா மொத்தமா வாங்கி வச்சிக்கிட்டாதா நல்லது ஆனா இப்ப நம்ம தனியா வீட்ல தச்சிட்டு இருக்கோங்கிறப்ப மொத்தமா வாங்கி வச்சி நமக்கு பெருசா வருமோ வராதோங்குற டவுட்டா இருக்கு நீங்க கட ஓபன் பண்ற மாரி இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா நெறைய வாங்கி வச்சீங்கனா அப்ப தைர் தீமா எது வந்தாலு நம்ம யூஸ் பண்ணிக்லா வாங்கனதெல்லா அப்டினு ஒரு இது இருக்கு ம்
அது இருக்கு நானா இன் என்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப கூட ஒரு லேஸ் சூப்பரா இருக்கு அந்த லேஸ் எனக்கு ஒரு பண்டில் வாங்கி அனுப்புங்கப்பா அங்க போம்போது அந்த எடத்துக்கு அவ நீங்க சொன்னீங்கல்லா அந்த பிளேஸ்தா சொல்லிட்டு இருப்பாங்க அங்க எல்லாமே கம்மிதா ஒரு பண்டுலே வந்து நூறுவாதா அங்க நீங்க ரெண்டு மீட் ட்ரே முன்னுரூவான்னு வாங்குவ அங்க ஒரு பண்டலே நூரூவாதா நீ எப்டியு ஒரு அஞ்சாறு பிளவுஸுக்கு பிரச்சன அப்டின்னாங்க
ஆ கண்டிப்பா அதே மேரி யூஸ் பண்ணலாங்க்கா இங்கியே இந்த நைட்டி அ இன்ஸ்கட்டு் அத மேரிலா கொஞ்சோ ரேட்டு கம்மியா இருக்குங்க்கா அங்கப் போனா நம்ம பண்டுலா வாங்கி அந்த கூட சேல் பண்ணலா நீங்க இப்போ ஒரு கட ஓபன் பண்ணீங்னா கண்டிப்பா அதே மேரிலாம் பண்ணீங்னா கூட நீ சொல்விங்கல இப்ப ப்ளவுஸ் பிட்ட கூட நா ரிட்டர்ன் வறவுங்கிள்ட்ட குடுத்துருவே வித்துருவே அப்டின்ட்டு அதே மாதிரி நீங்க இன்ஸ்கட்டு நைட்டில்லா கூட சேல் பண்ணலாக்கா சூப்
அதா ஒன்னு பிக்கப் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுகோங்க ஒரு எடத்ல கால் ஊனிட்டோனா அடுத்
அதுக்கப்பறோ ஆமா நல்லா நம்மளே டெவலப் பண்ணில்லா
பண்ணில்லா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜூதா அங்கத் தடுமாருது ம் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சோ அதுக்கு வந்து நம்ம வீட்ல உள்ளவங்கல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணணு டிஸ்கரேஜ் பண்ணக் கூடாது
ஆமாங்க்கா ஆமா நீங்க சொல்றத பாத்தா கண்டிப்பா அண்ண உங்ளுக்கு சப்போட்டா இருப்பாங்கன்தா எனக் தோணுது அவுங்க அப்
அவுங்க எங்க சப்போர்ட்டா இப்ப இருக்காங்க முன்னாடில இந்தே இருந்திருந்தா இவ்ளோப் பிரச்சன கிடையாது
இருந்துருக்காது அவுங்குளுக்கு புரியனுல்லக்கா நம்ம வைஃப் வந்து எப் என்ன மாரி சாதிப்பாங்கிறது புரிஞ்சிகிறதுக்கு அவுங்குளுக்கு டைம் எடுத்
அது பத்து வருஷ டைம் எடுத்து நா சாதிக்கிற வயசு எல்லா போனதுக்கப்றோ எடுத்து என்ன பிரோஜனோ
கண்டிப்பா இனுமே ஒங்ளுக்கு சப் போர்ட் பண்ணுவாங்க இ அவுங்கப் பண்ணலனாலும் பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இனுமோ உங்ளுக்கு கண்டிப்பா
ம் பாப்போ
ம் ஓகேகா ம்
ம் ம் சேரி சேரிமா சேரிமா நா கூப்டவா அதுக்கப்பறோ நா சாப்ட்டுட்டு உங்கள கூப்ட்றே
ம் ஓகேக்கா பாருங்க பாய்
பாய்